வணக்கம் எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்
நல்லா இருக்கேங்க சரி இன்னைக்கான தலைப்பு எதங்காச்சும் வெச்சிருக்கீங்களா ல்லா
இல்லையே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
சரி இந்த காலத்துடைய படிப்பு அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க படிப்பு இந்த காலத்துடைய படிப்பு பத்தி
உம் இந்த காலத்தோட படிப்பு அந்த காலம் மாரி கிடையாது இந்த காலம்
உம்
ரொம்ப டிஃப்ரெண்டாதான் இருக்கு
உம்
இப்ப நீங்க வந்து அந்த காலம் அப்படின்றது வந்து அந்த காலத்துல இருந்த மக்கள் அவங்கள சுத்தி இருக்க சுற்றுச்சூழலெல்லாம் வந்து மொத்தமாவே வேற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு கைபேசி கிடையாது ஒரு தொலைக்காட்சி கிடையாது எதுவுமே இல்ல மரத்துக்கடியில படிக்கிறது ஒரு குரூப் குளம் போறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப இருக்குற படிப்புன்ற இது வந்து எல்லாமே மொபைல் ஃபோன் தா ஆன்லைன் கிளாஸ்ஸு எல்லாமே பண்றது எல்லாமே நம் இப்ப ஆன்லைன் மூலயமாவே நறைய தெரிஞ்சுக்குலா நறைய இந்த செயலி மூலயமா நம்ப தெரிஞ்சுக் க்லான்ற அந்த ஒரு எண்ணத்துல இருக்காங்க இல்லைங்களா
ஆமா ஆமா கண்டிப்பா ம்
சொல்லாமே
ம் இல்ல இப்போ ஃபோன பாத்துதா எல்லாமே கத்து தராங்க நறையா
இப்ப ஃபோன் மோ ஃபோன்ல இருக்கக்கூடிய நெறைய செயலின்னால வந்து ம் குழந்தைங்களாவட்டும் பெரியவங்களாவடோ அவங்களுடைய அறிவ வந்து வளத்துக்குறாங்க
ஆமா ஆமா ஆமா அது வந்து நல்ல விதத்துலாவு வளத்துக்கலா லா
ஆஹ் இது இது மூலயமா வந்து இது மூலியமா வந்து நெறய தொழில் தொழில்லுக் வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றத்த தரக்கூடியதா கூட இருக்கு. இந்த தொலைபேசி சி மூலயமா இத வந்து நம்ம எப்பிடி நல்ல விதத்துல பயன்படுத்துறோ எப்டி நல்ல விதத்துல அது போது அப்படின்றது தா வந்து நம்ப நல்ல விதத்த எடுத்துக்கிட்டா அது நல்ல விதமா போகு நாக்ரோமோ அந்த வித த்துலதா இது போது இந்த காலத்து படிப்புன்றது வந்து ஆசிரியர் ள் வந்து கண்டிப்புன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ ஒரு ஆசிரியர் அ உம் இப்ப வந்து ஒரு ஆச் சிரியர் வந்து ஃபஸ்ட்லா அடிச்சாங்கன்னா வந்து வாங்கிட்டு அந்த தப்ப திரும்ப பண்ணாம இருப்
இருக்கு இப்ப நம்ம அடிச்சம்னா போய் கேக்குறோமய் ஏ அடிச்சீங்க எம் பசங்களன்னு அதனால ஆசிரியர்கள் இப்ப அடிக் க்குறதில்ல
ஆமா இது வந்து ஆசிரியர்கள் மேல தப்புன் நம்ப சொல்லிட முடியாது நம்ப பெத்தவங்க மேல இருக்க தப் பும் கூட நம்ம சொல்லிக்கலா ச் பெத்தவங்க வந்து வீட்டுல செல்லமா வளத் த்துருக்கோ அந்த மாதிரி வளர்த்திருக்கோன் சொல்லிட்டு இருக்கறதாவு இருக்கலா இப்ப வந்து ஆஹ் இப்ப வந்து ஆச சிரியர்கள் பள்ளிக்கூடத்துல கண்டிச்சா கூட அவங்க வந்து அவங்களையு எதிர்த்து எதிர்த்து பேசுறது வீட்டுல நம்ம கொழந்தைங்கள எப்டி பழக் க்கறமோ அதே மேரிதா வீட்ல வந்து ஒரு பெரியவங்கள எது த்து பேசுனாங்கனா பேசக்கூடாது பண்ணக்கூடாது நம்ப சொல்லணு இந்த இதுதா வந்து பள்ளிக்கூடத்துக்கும் போகு இல்லைங்ளா
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா உம் நம்ம வீட்டுல எப்டி பேசுறோமோ எப்டி ஒழுக்கமா இருக்குறோமோ அதேதா
உம் நம்ம வீட்டுல வந்து கொழந்தைங்களுக்காக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லி குடுக்கறதுதா வந்து நம்ப வெளிய எங்க போனாலு சரி எந்த எந்த ஒரு வெளி எடத்துக்கு போனாலு சரி அது வந்து அப்படியேதா கடைபிடிக்கப்படு நம்ம வீட்ல வந்து நம்ம எந் எந்த வி விட்டமா நம்ம சு சொல்லித் தரோம் ன்றது பொறுத்துதான் இருக்கு இல்லைங்களா இத பத்தி நீங்க எதனா சொல்றீங்களா
நம்ம ஆசிரியர் கண்டுச்சாலுமே நம்ம வந்து பசங்க தப்பு பண்ணா கண்டிங்கன் தா நம்ம சொல்லணு உம் நம்ம அடிக்காதீங்க அப்டின் சொன்னன்னா நம்ம பசங்க தா கெட்டு போவாங்க தப்பு பண்ணா அடிங்க அப்டின்னு நம்ம சொல்றனால தப்பு கெடையாது ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல யாருமே அடிக்க கூடாதுன்னு சொல்றதுனாலதா இப்ப பசங்க நெறைய கெட்டு போறாங்க
ஆமா கண்டிப்பா இப்ப அந்த காலத் துல வந்து செயல்முறை அப்டின்னு சொல்லிட்டு நெறைய எதுமே இல்ல ப்ராஜெக்ட் டு அந்த மாதிரி எது இல்ல இப்ப இப்ப படிப்ப கம்பேர் பண்ணும் போது நெறைய ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் குடுக்கவ் மூலியமா வந்து உம் அந்த மாணவர்களோடைய அறி வும் வளருது நம்ம இது பண்ணா இது ஒன்னு கெடைக்குது இத பண்ணா இது ஒரு ஃபெய்லியர் ஆவுது இந்த ஃபெய்லியற வந்து நம்ம எப்டி சக்சஸ்ஃபுல்லா மாத்துறது அப்டின்ற ஒரு சிந்தனையு நல்ல நல்ல ஒரு மோட்டிவு இருக் க்கு இல்லிங்ளா
உம் உம் ஆமா
உம்
உம்
நீங்க ஏதாச்சு சொ
இல்லங்க சொல்லுங்க
அதுக்கப்புறமா வந்து இ அப் அப்பல்லா வந்து ஒரு பலக ஒரு பல்பு அந்த மாரி எடுத்துட்டு போய்ட்டிருந்தாங்க இப்போ வந்து நோட்டு பெண்ணு அந்த மாரி எடுத்துட்டு போய்ட்டு அவுங்க அவுங் அவுங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அடுத்த ச் நாங்க இப்டில்லா படிச்சோன்றத வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்றா மாதிரி ரி அழ் அழிக்க முடியாத ஒரு இதுவா இருக்கு அப்பயே ஒந்து ஓலைச்சுவடி அத் துலெல்லா எழுத்துக்கள்லா இருந்துச்சு இல்லன்னு சொல்ல முடியாது ச் ஆனா அது வந்து பதே அ ப பாதி வந்து சிதைவடஞ்சிருச்சிங் கில்லேங்ளா கடல் இயற்கை பேரழிவு னால வந்து நெறைய சிதை வடஞ்சிட்டே இருக்கு இப்ப இப்ப வந்து அடி க்க முடியாத நலவுல ஒரு அதா இந்த ஏ ஐ மூலயமா ஆகட்டு நீ இந்த இன்டர்நெட் மூலயமா இந்த செயலி மூலயமாலா நம்மளுடைய இதுவ பாதுகாக்கற விதமா இருக்கு
உம் உம் உம் உம் இப்போ ஒரு ஹோம் ஒர்க் வீட்டு பாடம் கூட ஒரு நோட்லயோ அதுலயோ தர்து இல்லையே எல்லாமே ஃபோன்ல தா கொடுக்குறாங்க
ஆமா
அவங்க ஃபோன பாக்குறாங்க ஃபோன பாத்து நறைய விஷயோ கத்துக்குறாங்கதா உம் இருக்கு கெட்ட வித ஆஹ் நம்ம யூஸ் பண்றத பொறுத்துதான் அது நல்ல விதமா கெட்ட விதமா பசங்க வச்சிருந்தாலுமே நம்ம என்ன பண்றாங்கன்னு அப்பப்ப வந்து பாத்துக்கணு இல்லன்னா ஹோம் ஒர்க் எழுதுறோ சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு யூடியூப் பாக்குறாங்க அந்த மாரி பாக் ஆரம்பிச்சிடுறாங்க அதனால நம்ம வந்து பசங்க என்ன பண்ணுறாங்க நம்ம கண்காணிப்பில இருக்கிறது நல்லது தா
ஆமா நம்ம அடிக்கடி வந்து அவங்கள ஆஹ் சொல்லுங்க
உம் இப்ப உள்ள காலகட்டத்துல அப்பிடிதா இருக்குது உம்
கொழந்தைங்க வந்து நம்ம நம்ம கண் பார்வைக்குள்ள வச்சுக்கிறது ஒரு நல்ல விதோ தா அதுக்காக வந்து நம்ம கைக்குள்ளயே வச்சுக்கணு எந்த ஒரு இடத்துக்கு போய் எதையும் சந்திக்க முடியாம எதையு ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா நம்ம வச்சிக்க கூடாது இல்லைங்களா ஆ நம்ம வந் வந்து அவங்களையு கொஞ்சே ஃப்ரீ ஃப்ரீயா விட்டாதான் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக் என்ன என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்மளால வெளிப்படுத்த முடியு இப்ப எங்க வீட்ல எல்லா வந்து கொஞ்சோ ஃப்ரீயா விட்டதுனால தா ஓகே இத பண்றியா ஓகே வீட்ல சொல்லிட்டு போறியா ஓகே நீ நீ பண்றது வந்து உன் படிப்பு சம்பந்தமா எது பண்ணாலு சரி எது செஞ்சாலு சரி ஓகேதா மத்தபடி எல்லா எதுவு இல் நம்மளு வந்து அவங் அவங்களுக்கு நம்பிக்க தர விதமா நம்ம நடந்துக்கிற விதத்திலயு இருக்கு
இருக்கு ஆமா ஆமா ஆமா உம்
நம்பிக்க நம்பிக் பெத்தவங்கனாலு புள்ளைங்க மேல நம்பிக்க இருக்கு தா நம்பிக்க இல்லாமலா இருக்காது அந்த நம்பிக்கைய நம்ம எப்பிடி கரெக்டான ஒரு பாதையில நம்ம செயல்படுத்துறோ எப்டி போகுது அப்டி அத பொறுத்துதா வந்து நம்மள வந்து எங்கேயாச்சு அனுப்புறதா இருக்கட்டு எத பண்றதா இருக்கட்டு எ எந்த ஒரு விஷயத்த ந்தாலு வந்து அது நம்மளுக்கு நம்ம கூட துணையா நிப்பாங்க அவங் க அடுத்த அடுத் அடுத்த கட்டத் துக்கு போறதாகட்டு எதுக் க இருந்தாலுமே நம்மளுக்கு அவங்க வந்து நம கூட நிப்பாங்க
உம் அவங்க நெனைக்கலால நம்ம அம்மா இப்ப நம்மள ஃப்ரீயா விட்டுருக்காங்க நம்ம எதுவு பண்ணக்கூடாது அப்படின்னு நெனச்சு கூட நம்ம கூட நல்லா ஃப்ரீயா இருக்கலா முதல்ல பசங்ககிட்ட நம்ம ஃப்ரீயா பேசணும் உம் பேசுனா தா அவங்க மனசுல என்ன இருக்குங்கறது நம்மளுக்கு தெரியும்
ஆமா
உம் உம்
அவங்க கூட நம்ம உக்காஞ்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதுதா அவங்க வந்து நம்மள என்ன என்னம்மா நெனக்கிறாங்க என்ன விதத்தல அவங்களுக்கு ஆஹ் என்ன பேச ந என்ன புரியு அவங்களுக்கு எப்படில்லா அவங்க கூட இருக்கலா அவங்க கூட நம்ம நேரோ செலவழிச்சாதா அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியு நம்மள ப த்தியு அவங்களுக்கு புரியும் எல்லாத்தயுமே நம்ம செஞ்சுட்டோனாலு அவங்களுக்கு புரியாது நம்மளுக்காக இத பண்றாங்கன் சொல்லிட்டு அவங்களு வந்து ஒரு வேண்டா வெருப்பா இருக்கா இருக்கற கூடிய நெலமையு இருக்கு
உம் உம் உம் உம் அத மாரி அவங்க எ ன்ன கேட்டாலு ஒடனே நம்ம வாங்கியு குடுக்க கூடாது ஆஹ் நம்மளோட கஷ் டத்த அவங்களுக்கு சொல்லணு இவ்வளவு கஷ்டப்பட்டுதா நாங்க இப்படி பண்றோ அப்டின்னு நம்ம சொன்னாதா நாளைக்கு எந்த பொருளுமே வாங்கி கொடுத்தோனா வேஸ்ட் பண்ற தோ அந்த மாரியோ பண்ண மாட்டாங்க கேட்டோன்னே வாங்கி குடுத்துச்சு கேட்டோன்னே வாங்கி தராங்கல்ல இப்ப என்ன அப்டின்னு சொல்டு அவுங்களுக் ஈசி ஆயிரோ அதயு நம்ம புரிய வெச்சு அவுங்கட்ட பண்ணணும்
கண்டிப்பா நம் நம்ப அவுங்களுக்கு ஒரு புரி ரிதல ஏற்படுத்திட்டோனா அவுங்க அத வந்து கடைசி வரியும் புடிச்சு ருப்பாங்க ஒரு சேமிப்பா அவ டோ ஒரு இப்ப மத்தவங்ககிட்ட ம மரியாத குடுக்குறதாவட்டு வெளிய போனா எப்டி இருக்கனு அந்த பழக்க வழக்கங்கள வந்து நம்ம வீட் ல இருந்தே ஒரு ஒவ்வொரு வீட்லயு ஒருத்த ஒருத்தவங்க அவுங்கவுங்க பிள்ளைங்கள வளத்தாலே வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு நோக்கமா போகு எந்த பிள்ளைங்களு கெட் கெட்ட ஒரு கெட்டதா தா ஆவுனுன் சொல்லிட்டு யாரு வளக்க போறதுல்ல அவுங்கள சுத்தி இருக்குக அந்த சுத் சுற்றுச்சூழல் தா வந்து அவுங்கள மாத்துது இது வந்து திருத்தத்துக்கு ஒரே வழி வந்து படிப்பு மட்டுந்தா படிப்ப நம்ம ஆ அந்த படிப் தோடய அந்த அறிவ நம்ம வளத்துட்டாலே போது இது செஞ்சா நம்ளுக்கு இந்த கடை கு அப்டின் சொல்லிட்டு இப்ப பாடத்துலயு வந்து நறைய மாற் றங்கள்லா ஏற்படுத் திருக்காங்க இல்லைங்களா ஒரு வா ஒரு வாழ்க்கையை எப்டி எப்டிலா வாழலான் சொல்ட்டு நம்ம திருக்குறளே நம்ளுக்கு சொல்லி தருது அதுலயே வந்து அறத்துப்பால் பொருட்பால் சொல்லிட்டு இந்த மாதிரி நறைய இதுவுலா வந்து நம்ளுக்கு சொல்லி தருது இல்லையா ஒரு ஒரு திருக்குறளு நம்ம வா வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணிக் கிலா
ஆமா ஆமா ம் ஒவ்வொரு திருக்குறள் ம்
நறைய நறைய இருக்கு இதுல படிப்புன் பாத்தா இது மட்டுந்தா இல்ல நறைய இருக் கு எவ்ளவோ இருக்கு கற்றது கை மண் அளவு கல்லாதது உலகள வுன் சொல்றாங்ளா அந்த மாரிதா படிபன்றது நம்ப எவ்ளோ படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ளோடய அறிவு நம்மளோட நாலேஜூ வளரு
வளரு உம் உம் உம் உம் உம் படிப்புதாங்க முக்கியோ உம் உம் உம் உம்
துலயு நம் நம்மகிட்ட காசு பணோ இருந்தா கூட மதிக்க மாட்டாங்க ஆனா அந்த படிப்புக்கான அங்கீகாரத்த தருவாங்க இவங்க இவ்ளோ படிச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒழுக்கத்தோட படிச்சிருக்காங்க அப்படின்னு சொ ல்லிட்டு அந்த அங்கீகாரோ நம்புளுக்கு கிடைக்கு அவங்க படிச்சிருக்காங்கப்பா அவங்களுக்கு தெரியும்பா இ இதுவே ஒரு பணோ வச்சிருந்தாங்கன்னா அவங்களான்ட போய் கேட்டனா அவங்க பணத்தாலயே எல்லாத்தையு செஞ்சிருவாங்க
சாதிர்பாங்க ஆமா ஆமா ஆமா படிச்சிருந்தா நம்ம யாரையுமே இது பண்ண வேண்டாம் வேணாம் நம்மளா போய் எல்லா பண்ணிக்கலா காசு இருந்தா காசு இன்னிக்கி வரு நாளைக்கு போகு காச வெச்சு எந்த மதிப்புமே கெடையாது
ஆமா கண்டிப்பா
க்கோ நல்லா படிப் பு இருந்தாலே போது
இதுவே இந்த காசு இல்லாதவங்க ஒரு படிப் ம் படிப்புனால மேல வந்துருகவங்க கிட்ட போய் நம்ப நம்புளுக்கு இதுதா ஒரு பிரச்சன ஏதோ ஒரு பிரச்சனன்னா அவங்கோ குடுக்க கூடிய ஒரு அறிவுரையு பணத்த வெச் ச்சிருக்க கிட்ட குடுக்கக்கூடிய அவங்க குடுக்க கூட அறிவுரையு வ வந்து வேற வேற மாரி இருக்கு ஆமா அவங்க வந்து பணத்தால எப்டி பண்ணி என்ன ஸ் செரி பண்ண முடியு அவங்க சொல்வாங்க ஆனா இவங்க என் என்ன சொல்லுவாங்க இது இதா வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறை இந்த மாரிதா பண்ணனு அப்டின் சொல்லிட்டு அவுங்க நம்ளுக்கு ஒரு பாதைய குடுப்பாங்க இல்லைங்களா நம்புளு நம்புளையு கத்துப்பாங்க அவுங்குளு கத்துக் ப்பாங்க அது மூலியமா அது அந்த வழியில போனோன்னா நம்ப கண்டிப்பா கர் த்துக்லா இல்லீங்ளா
ஆ ம் ம் ஆன் ஆனாப் என்ன பண்றோமா ம் சொல்லுங்க ஆ இல்ல என்ன பண்றோமா என்மோ படிப்ப மட்டு விட்றக்
ஆமா யாரா இருந்தாலுமே கல்வி கத்துக்குணு அதுக்காக தா வந்து நம்புளுடைய தப் தமிழ் நாடு எல்லா மாணவர்களு படிக்கிணு சொல்லிட்டு ஒரு திடத்தியும் கொண்டுந்துருக்காங்க இது இப்பதா இல்ல அப்பத்துலருந்தே தா அந்த காலத்துலேயே இருந்து படி க்கினு படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவா வத் தா வந்து ஆ பள்ளிக்கூடத்துல வந்து மதிய உணவு திட்டம் அந்த மாதிர்ல்லா வெச்சி கொழந்தைங்கள கூட்டிட்டு வந்து படிக்க வெக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு கல்வி வந்து ஏ எதுவுமே எதுவுமே இது உள்ள கத்துக்குணோ கத்துக்குணோன்றதுக்காக மட் ட்டுந்தா ஆமா கலி கல்வி வந்து வாழ்கையில ஜெயிச்சுல்லா
ம் ம் ம் சரிங் தோழி உங்கட்டம் பேசினது ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் ஆஹ் செரி